ஹல் அ கேக்குது கேக்குது
இது ஏதோ ஒரு இஷ்யூன் நெனைக்கிற நா பாப்போ இன்னொ இந்த டைம்மு அ அதா ப்ரோ நைட் ஷிப்ட்ல பொறுத்த வெரிக்கு பெனிஃபிட் என்னன்னா ஒ ஒர்க்கு வந்து லோடு கம்மி இப்ப நைட்ல நம்ம ஒர்க் பண்றப்போ அந்த பிட்வீன் டைம்ஸ்ஸு மொத்தோ எயிட் ஹவர் நைன் ஹவர்ஸ் ஷிஃப்ட்டு நா மோஸ்ட்லி அதுல நம்போ வந்து ஒரு டூ ஹவர்ஸ்ஸு த்ரீ ஹவர்ஸ் ஆக்டிவா இருந்து அவுங்க சொல்வாங் அந்த ஹண்டொவர்ல குடுப்பாங்க இல்லியா என்னென்ன ஒர்க் பண்ணனு நம்ப ஷிஃப் ட்ல அத மட்டு நம்ப பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறமா பிரச்சன இல்ல பிட்வீன் அவர்ஸ்ல நம்ப அலாரம் வெச்சிட்டு நம்ப எலுந்து என்னன்னு பாத்துக்கணு ஏன்னா ஒரு ப்ராப்ளம் என்னன்னா நம்ப அ அ லேப் வந்து அவுங் அ ஆபீஸ்ல குடுக்குற லேப் வந்து ஆட்டோமெட் டிக்கா நம்ப என்ன பண்ணாலு ஸ்லிப்ல ஆஃப் பண்ண முடிது அ லேப் ஸ்லீப்பர் ஏன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ஸு ஃபிஃப் டீன் டு டெனிம் டென் மினிட்ஸ் ஆக்டிவா நம்ப வந்து இல்லன்னா ஆட்டோமெட்டிக்கா ஆஃப் ஆயிடு
ஓகே அதுலந்து கண்டுபிடிச்சிருவாங்க எப்டின்னு இவுங்க ஹோ ஒர்க் பண்றாங்ளா கண்டனியூஸ்ஸ ஒர்க் பண்ணுறாங்ளா இல்லாட்டி வந்துட்டு டைம் பாஸ் பண்ணுறாங்ளா ம்
நம்ம வந்து செக் பண்ணி ஆக்டிவா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்றோமா இல்லையான்றது எத்தன மெயில் அவுங்க விட்டாங்கன்றதெல்லா பாத்து அவுங் கண்டுபிடிச்சிருகவாங்க இவ என்ன பண்ணான்றது சோ அதனால ஒரு ஃப்ரிக்கௌண் டைம்க்கு அட்லீஸ்ட்டு ஒ ஒர்க்கு இருக்காது நீங்க கண்ணு முலிச்சிட்டே இருந்தா கூட ஒர்க் இல்லாம ஒக்காந்துட்டு சும் சும்மா இருக்கலா
ஓகே ஓகே ஓகே
நா ஆனா அதுகள் அதுக் தகுந்த மாரி கொஞ்சஃ டிஃப்ரெண்டா தூங்கோ முடியாது ஆனா ஆக்டிவால இருக்கணோன்றனால ஒக்காந்து ஏதோ ஒரு படத்த டௌன்லோட் போட்டு வெச்சிருவோ கஷ்ட அந்த டேத்துல ஒக்காந்து பாத்துட்டே இருக்குறப்ப கரெக்டாருக்கோ
இல்ல என்னோட ஃப என்னோட என்னோட ரிலேட்டிவ்ல என்னோட கசின் என்ன பண்ணுவாரு அப் டின்னா அ அவுரு நைட் நைட் டூட்டி பாப்பாரு நைட் டூட்டி பாக்கும்போது என்ன பண்ணுவருனா அவுருக் கு இந்த மாரி கால்ஸ்தா நெறைய ஃபாரின் கால்ஸ் தா அவுரு வந்து ஒரு ஹெல்த் கேர் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்ருந்தாரு அவுரு பாத்தீங்ன்னா என்ன பண்ணுவாரு அப்டின்னா அ பக்கத்துல் வந்துட்டு அவுரோட அவுரு நெறைய கேம்ஸ் அடிக்ட்டு அவுரு சோ பக்கத்துல ஒரு கேம் ஸ்டேஷன் வெச்சிருப்பாரு வி அத அவர் லேப் பக்கத்துலேயே ஒரு கேம்ஸ் ஸ்டேஸன் மாரி வெச்சு ரெடி பண்ணி கேம் வெளான்டுட்டே இருப்பாரு இங்கேயு வந்துட்டு அப்பப் போ அ அவரு ஆன்லைன்லயே இருந்துக்குவாரு நாங்க அவுருட் வீட்டுக்கு போயிருக்கும் போதுல்லா அவரு என்னட வேல பாக்கரார் கேம் தா வெளாண்ட்டுக்குட்ருகாரு இது ஒரு வேலயா அப்டின்னு நாங்க வந்துட் டு கிண்டல் பண்ணுவோ அவர சோ அந்த அளவுக்கு வந்துட்டு அவ்ளவு அவருக்கு எப்பவாத் தா நீங்க சொன்ன மாரி நைட்டு தூங்க மாட்டாரு பட் ஆன அந்த கேம்லயே கான்சன்ரேட் பண்ணி வெளாண்டுகுட்ருபாரு இங்கியு பிஸியாய் இங்கியு அப்பப்போ பாத்துக்குவாரு
அதா அதுலயு நம்பளுக்கு வந்து கொஞ்சோ கேட்டசியா நம்ப யோசிப்போல்லியா ஆ என்னடா ஒக்காந்து டெய்லி தூங்கிட்டாலு நல்லாக்காது அட்லீஸ்ட் ஆக்டிவ்ல இருக்கலா மெய்ல் வல்ல சோ நா என்ன பண்ண ஃபஸ் ஸ்டாட்டிங்ல யூ நோ ஸ்டாட்டிங் எப்ப நடுவ்ல தூங்கிடுவ அதுக்கப்ற எந்ர்ப்ப பட் ஆனாலு அதுக்கப்ப கொஞ்ச நடுவுல ஆ சம் இஷ்யூஸ் வரு அதனால நம்ம கண்டுக்காம வுட்டா நம்மள கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்கனால அந்த ஆ ஒரு டூ ரெண்டு மணி வரைக்கு வேல என்ன இருக்கோ அது முடிச்ட்டு அதுக்கப்புறமா ஒக்காந்து ஒரு படத்த ஸ்டார்ட் பண்ணிர்வ ஏதோ போட்டு பாக்க வேண்டிதா படனா நம்ம ந ரெகுலர் பட இல்ல இந்த ஆனிமிஸோ இந்த வெப்சீரிஸ் ஏதோ ஒண்ணு போட்ருந்த ஏனா நம்ம பட ந ஆமா நம்ம தமிழ் படல்லா பாத்தா அது இன்னு போர் அடிச்சுரு வந்துரு அ அதனால வெப் சீரிஸ் போட்டோம்னா உக்காந்து ஒரு அஞ்சு சீன் அஞ்சு வெப் அத அஞ்சு எபிசோடு பாத்து முடிக்றதுக்குள்ள ஒரு ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஒரு அஞ்சு மணிக்கு வந்துரு அதுக்கப்மா அதுக்கப்மா ஒக்காந்து தூங்கிர்லா ஏனா அஞ்சு மணிக்கு மேல மத்த சிஃப்ட்டு உள்ள வந்துருவாங்க அப்ப அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்காது நம்ம அதா வேற ஷிஃப்ட்டுமே வந்து பேரலல்லா வந்து இதாயிடு மெர்ஜ் ஆய்டு சோ அப்ப வந்து அவுங்க வந் ஒரு ஒ ஒன் அவர் நம்ம கூட இருப்பாங்க அவுங்க வந்து பாத்தது வந்து நம்ம சரி சரி நம்ம பேசி வச்சுக்கணு ஒரு மண் நேர பாத்துகொபா நா போய் நா கொஞ்ச பிரேக் எடுத்துக்கிறனு அவ அப்போ அவங்க பாத்துப்பாங்க
இல்ல இப்போ வந் அதே மாரி இப்போ இப்ப உங்களுக்கு அஞ்சு மணிக்கு உங்களுக்கு அடுத்த ரிலிவர் குடுப்ப குடுப்பா ர்ல நீங்க வந்து அவருக்கு ஜஸ்ட் நீ நைட் ஒர்க் பண்ணத மெய்ல் பண்ணிட்டு போய்டுவிங்ளா இல்லாட்டி அவர்க்கு ஃபோன் பண்ணி கம்யூனிகேட் பண்ற மாரி இருக்
இல்லல்ல நம்ம பேட்ச் அது நம்ம பேட்ச் எல்லா நம் நம்ம லெவல்ல இருப்பாங்கல்லயா எல் ஒன் எல் டூ ன்ற லெவல்ல இருப்பாங்க இல்லயா அவங்க கூட நம்ம வந்து சொல்லி வச்சிருப்போ ஆ ப்ர ப்ரோ கொஞ்ச பாத்துக்க ப்ரோ நா வந் பிரேக் எடுத்துர்ற அப்டின்றப்போ அவுங்க சரி ப்ரோ நீங்க எடுத்துகோ அப் அப் அதே மாரி அவுரு நைட் ஷிஃப்ட்ல வரும் போ நம்ப மாத்தி
ம் ம் எங்ளுக்கு எப்பிடி எங்களுக்கு எப்பிடினா அங்க வந்து ஃபிசி கலா உள்ள ரிலீவிங் தா இருக்கு வந்து எனக் எனா பிளான்ட் ஓரியன்ட அந்த மிஷின்லதா நாங்க ஆபரேட் பண்ண போறோ அப்டின்றதுனால எங்ளுக்கு வந்து நாங்க ஆறு மணிக்கு உள்ள வரும்போதுதா நாங்க வெளியவே போக முடியு
சர் சரி
ஆமா இப்ப அவரு வந்துட்டு நாங்க நை நை ஒரு வேள நைட் ஷிஃப்ட்ல இருக்கே அ ஏ ஷிஃப் ல வேற ஒரு ஆள் வராரு அப்டினா நடந்த நைட் ஷிஃப்ட்ல என்னெலா பிராப்ள வந்துச்சோ எதாவுது ஃபெய்லியர் ஆயி எக்யூப்மெண்ட்ஸ் ஃபெய்லியராயிருக்கு இல்லாட்டி எக்யூப்மென்ட் எதாது லைன்ல எடுத்துருப்போ அந்த எ அந்த இதெல்லா டீடெய்லா நாங்க வந்து ஷேர் பண்ணிட்டு போயிர்ணு ஏனா அப்டிதா அந்த ஃபாலோ அப் அப்டிதா அந்த ஒரு ஒரு எக்யூப்மென்ட் ஃபெய்லியர் நைட்டு ஃபெய்லியர் ஆச்சுனா அது காலைல வரும்போது அவுரு ஏ ஷிஃப்ட்ல இருப்பாரு இருந்தாலு ஏ ஷிஃப்ட்ல மெய்ன்டனன்ஸ் டீம் இருக்க மாட்டாங்க ஆனா ஒம்போது மணிக்கு மெய்ன்டனன்ஸ் டீம் உள்ள வருவாங்க சோ அவங்கிட்ட சொல்லி ஃபாலோ பண்ணுவாங்க அத அந்த வேலைய ஏனா பகல்ல தா வந்து மேக்சிமம் ஆக்டிவ்வா ஃபீல்டு ஒர்க்ல இருந்து எல்லாமே ஆக்டிவா வேல பாக்கறது இந்த ஜெனரல் ஷிஃப்ட் தா நைன் டூ சிக்ஸ் தா அவுங்க வந்து அந்த மாரி ஏனா ஒரு வேள நைட் ஆன பிரேக் டவுன பகல்ல ரெடி பண்ணுவாங்க
ஆமா
ட்டு குடுத்துட்டு போவாங்க சோ நைட் ஒரு வேள நம்ம ரிட்டன் நைட் வந்தோனா நம்ம அத ஃபாலோ பண்ணி நம்மள அத முடிச்சு ருவோ இந்த மார்ருக்கு ஃபிசிக்கலா உள்ள க ர ரி ரிலீவ் தா நடக்கு ஷிஃப்ட்ல என்ன ப்ராப் ள இருந்துச்சு அதங்கிறத சொல்லிட்டு போய்டுவோ ஏனா ஃபுல்லாவே எங்களுக்கு வந்து எக்யூப்மெண்டு ஓரியன்ட்டடு தான சோ எக்யூப்மெண் ஃபெலியரா எக்யூப்மெண் நல்லருக்கா ப்ளான்டு என்ன லோடுல போய்க்கிட்ருக்கு இவ்ளோ ப்ரொடக்ஷன் பவர் ப்ரொடக்ஷன் இவ்ளோ பண்ணிருக்கோ ஆசிட் ப்ரொடக்ஷன் இவ்ளோ பண்ணிருக்கோங்கறத நாங்க வந்துட்டு அ அ அ பிசிக்கலா வர்ற ரிலீவட்ட நாங்க வந்துட்டு ரிலீவ் பண்ணிட்டு கெளம்புவோ
ஓகே ஓகே நம்ப அதா அதேதா இதுல வந்து அதா நம்ம வந்து நம்ம கூட இருக்க ஒர்க் பண்றவங் கூட கொஞ்சு பேசி வச்சுக்கிட்டா ப்ரெச்சன இல்ல அதுலியு யாராவ்து வெச்சு அதெல்லா முடியாது அப்புடியெல்லா பண்ண முடியாதுன்னா கஷ்டோ
கஷ்டந்தா ஓகே ஓகே செரி இதுல வேற என்ன அட்வான்டேஜ் வேற என்ன இருக்கு நீங்க
எங்கு அ எங்குளுக்கு வந்து ஒர் பெர் டே வந்து புத் தௌசண் ருபீஸ் நம்ப வந்து ரெகுலர் ஷிஃப்ட்ல வருதுன்னா தௌசண் தௌசண்னு எங்களுக்கு நைட் ஃஷிப்ட்டு பண்றத்னால எங்ளுக்கு வந்து பர் டே வந்து அ சம் அண்ட்ரடோ ஒன் அ த்ரீ அன்ட்ர முன்னுருபா கொஞ் எத் எக்ஸ்ட்ரா வரு
ஓகே ஓகே நைட நைட் அலொவன்ஸ் மாரி
அ நைட் அலொவன்ஸ் இருக்கோ
ஓகே ஓகே ஓகே
சோ அது ஒரு பெனிஃபிட்டு
ஓகே இது போக வேற என்னருக்கு இப்ப நைட் அலொவன்ஸு குடுக்குறாங்க அது மாரி நைட் ஃஷிப்ட்லனா கொஞ்சு உங்ளுக்கு ரி ரிலாக்ஸா கொஞ்சு ரெஸ்ட் கெடைக்கிது
அ அ நைட்ல வர் நைட்ல வரவங்களுக்கு கேபு ஃபெசிலிட்டி தருவாங்க ஆஃபிஸ்க்கு போறவங்ளுக் கேப்
ஓகே ஓகே ம் ம் நீங்க இருக்கிற எடத்துலே உங்கள வந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க நீங்க எங்க அ இது எங்க இருந்தாலுமே உங்கள வந்து பிக் அப் பண்ணுவாங்களா இல்லாட்டி அவுங்ளோட சர்க்கிள் வச்சிருப்பாங்ளா இந்த சர்க் குள்ள இருந்தா வந்து பிக்கப் பண்ணக்வாங்க அப்டி உண்டா
ஆமா அந்த சர்க்குளுக்குள்ள இருக்குணு இப்போ எல்லாத்துக்கு எல்லா லிவ் சர்க்கிள்க்கு ஈக்வல தகுந்த மாரி எல்லா எடத்தில்யு போய் இப்ப ஆபிஸ்க்கு வண்டி வருது ஒன்னு ப்ராப்ளம் இல்ல அது இல்லாம கே ஃபெட்டேரியா வந்து அந்த டைம் நைட் ஃஷிப் பேசன்க்கு ஃப்ரீயாருக்கு என்ன கேஃபெடேரினா என்ன சாப்பாடு இரு க்காது இந்த டி இந்த டீ காஃபி மட்டு அது ஃப்ரீயாருக்கு
அது மானிங் ஃஷிப்ல இந்தாலு அது எப்போவ்மே அவைலபுளு தா ட்வெண்டி ஃபோர் அவர்ஸு அவைலபுளாதாங்க இருக்கு இல்லீங்ளா
அ அவைலபுளா தா அப்ப வந்து கேஃபேடேரியா வந்து எது நைட்ல எதுவ் இருக்காதுல்ல சாப்பறற் துக்கு ஸ்நாக்ஸு எதுவ்மே இருக்காது அ அங்க வந்து வெண்டிங் மிஷின் இர்க்கு அ வென்டிங் மிஷின் இருக்கு அப்புறமா வெளியே போறதுக் கு ஃபெசிலிட்டி இருக்கு நைட்ல மிட் நைட்ல வெளிய போ கூட போலா
ஓ பரவாயில்ல ஓகே கொஞ்சு
எங்ளுக்கெல்லா எ எங்களுக்கெல்லா நா ஆபீஸ்ல ஒர்க் பண்றப்போ நைட்ல சொமோட்டோ ஸ்வி தி எல்லா வரு பத்தர மணிக்
அ இது பேங்ளூர பொறுத்த வரில உங்ளுக்கு வந்து அந்த சிட்டியோட அட்டிக்குதே வேற சோ அது வந்து பகல்ல எப்டி இருக்கோ அதே மாரிதா நைட்ல்யு அந்த அ அ சிட்டி ரன் ஆகிட்டுருக்கு சோ அங்க மிட் நைட்ல கூட எல்லாமே கெடைக்கு ஒன்னு ப்ரெச்ன இருக்காது ஓகே பட் நீங்க இருக்கிறதா நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னா நீங்க இருக்க ஆஃபீஸ்க்கு உங்ளோட வீட்டுக்கு ரொம்ப தூரங்ளா
ஆமா நா இருக்கற்து வந்து சிட்டிக்கு அ வெளிய இருந்த இப்ப எல்க்ட்ரானிக் சிட்டில இர்ந்த எனக்கு வந்து ஒயிட் ஃபீல்டு உள்ள அதுக்கு டிராவல்லு நா எட்டு ப கால்ல நா போ பத்தர மணிக் ஃஷிப்ட்டுனா நா இங்கர்ந்து எட்டு மணக்கெல்லா
ஓ அவ்ஸளோ தூரோ டிராவல் பண்ணணுமா ஏ ரொம்ப டிராஃபிக்கு இருக்கிறனாலயா இல்லாட்டி வந்து டி டிஸ்டன்ஸு அதிகமேவா
டிஸ்டன்ஸ் அதிகோ கிட்டத்தட்ட அதுவே கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு ஒன் ஹவர் டுவெண்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகு
ஓ அப்படி எவ்வளோ கிலோமீட்டர் நீங்க இருந்து டிராவல் பண்றீங்க
மொத்த நாப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் சம்திங் இருக்கு
அப் அண்ட் டவுனு
ஆ ஆமா போறதுக்கு மட்
போறதுக்கேனா இல்ல நீங்க இல்ல அதுக்கு இன்னொன்னு க்ளோஸரா ஆ இப் ஒன் ஆபீஸ் அங்கதா இருக் உங்களுக்கு கன்ஃபார்மா இருக்கு தெரியு சோ அத கு்ளோசரா நீங்க வந்து வேற ஏதாவது ரெண்டு வீடு பாத்துட் அங்க போ முடியாது ஷிப்ட் ஆக முடியாதா
நம்ம வந்து அதுதா இந்த ஒரு ப்ராப்ளம் என்ன நா நம்ம பராஜெக்ட்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட எல்லா ஆ வீடு ஷிப்ட் பண்ணக்க கூடாது ஜாபுக்கு கம்பெனி கம்பெனிக்கு ரெகுலேட்டரா நம்ம ஜாப் ஷிப் பண்ணலா ஏன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து சிக்ஸ் டூ எயிட் மந்த்ஸ் தா
ஓகே
அதுக்காக நம்ம போய் வீடு ஷிப்ட் பண்னோன்னா நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்த் சிப்ட் அடுத்த ப்ராஜக்ட் வந்து ரொம்ப பக்கமா போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளு திருப்பி வீடு மாத்த முடியது எட்டு மாசத்துக்கெல்லா
இல்ல இல்ல நீங்க ஆபீஸ் உங்களுக்கு மாறதுல்ல நீங்க வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் மாறினாலு உங்களுக்கு ஆபீஸ் மாறதுல ஆ
இல்ல இல்ல மாறு மாறு மாறு மாறு மாறு ஏன்னா கிளைண்ட்ஸ் வந்து இருக்கிறதோ டீம் எங்க இருக்கோ அங்கதா போணு நா
சரி இப்போ இருக்கிறது அப்போ ஃபோர்டில ஃபோர்டி கிலோமீட்டர்ஸ் அப்படினா நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந் இன்னு கொஞ்ச தூரம் பேசினா அப்போ அதுக்
அதுதா ஆமா நா மும்பையில தா பர்ஸ்ட் இருந்தே ஏன்னா என்னோட மெயின் பிரான்ச்சு அதுதா எனக்கு ப்ராஜெக்ட் அங்கதா இருந்துச்சு அடுத்த ப்ராஜெக்ட் தா நியர்பை பெங்களூர்ல இருக்கு இங்கையு டீம் இருக்கனால சரி நா எடுத்துக்கலானு நா வந்தது ஏன்னா மும்பைில இருந்து மும்பை வீட்டுக்கு ரொம்ப துலமா இருக்கனால சரி நம்ம வரு வாரத்துக்கு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒரு டைம் தா வரோ அடலீஸ் வீட்ல இருந்த வித சொல்றது வாய்ப்பு இருக்கு அப்படின்றதுக்காக அத சூஸ் பண்ண இல்லன்னா நா அத சூஸ் பண்ணிருக்கவே மாட்ட
ஓ ஓகே ஓகே சரி ஓகே பிரதர் ஓகே சரி அப்போ அது ஒவ்வொரு ப்ராஜெக்டக்கு ஏத்த மாதிரி நம்ம இது ஆபிஸ் மாறதுனால நம்ம வீட ஷிப்ட் பண்ண முடியாது
ஆமா ஏன்னா அது அத தெரிஞ்சுக்கணு ஏன்னா ஒ எல்லா கம்பெனிலியு ஒரே ப்ராஜெக்ட்டே அப்படி இருக்காது கண்டிநியூஸா சில ப்ராஜக்ட் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் நம்ம கிளைண்டை நம்ம பொறுத்து அது அவங்க எப்படி ப்ராஜெக்ட பொறுத்து நம்ம பாத்துக்கலா ஆனா அத பேஸ் பண்ணல வீடு மாறணும்னா ரொம்ப கஷ்ட ஏன்னா
ஆ அது மாறியு பெங்களூரு கொஞ்ச எக்ஸ்பென்சிவ் அதிகம தான இருக் கும் உங்களுக்கு வந்து லிவிங் காஸ்ட் அதிகமா இருக்கு ரெண்டட் எல்லாமே அதிகமா தா இருக்கு இல்லைங்களா
ஆமா ஆ ஓ அதுக்கு தகுந்த மாதிரி தா நம்மளு அதுக்கு பிளான் பண்ணணு அதுவு இல்லாம நீங்க அதுவு ஆபிஸ்க்கு நியர்கள் எல்லா போய் வீடு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நம்ம இருக்கிறத விட டபுள் ட்ரிபிள் ல இருக்
ஆ வாங்குற சேலரிய பாதிக்கு மேல அதுக்கே கொடுக்குற மாரி இருக் ஓகே ஓகே ஓகே சரி பிரதர் நம்ம அடுத்து பேசுவோ தொடர்ந்து
ஆ சரிப்பா சரி தேங்க்ஸ்